கேக்குதா
கேக்குது
நீ என்ன பண்ற
சும்மாதா இருக்கே நீ என்ன பண்ணிட்டுருக்க
நானு சும்மாதா
இது ஆ போய்ட்டாரு போய்ட்டாரு அந்த சொண்டக்காமத்தூர் பொண்ணு சொன்னாலா எங்க பெரிம்மா பேசுனது எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி
ஆ சொன்ன சொன்னா நீதா சொல்லல
ஆ ம் போன ஞாயித்துக்கெழம எங்க அத்த வந்துட்டு போனது தெரிமா
புரில இல்ல எனக்கு என்ன சொன்னானா இந்த மாரி வந் து ஃபோன்ல பேசுனத வந்து இதாகன கப்புறோ எடுத்து கேட்டே
ஆ
அதுல வந்து வேற யாரயோ
ம்
பாத்தே நாங்க வேலைக்கு போ கூடாது வேலைக்கு போறதுனா போகாதனால வேண்டானு சொல்லிட்டாங்க அதனால இவள வேலைக்கு அனுப்ப வேணா அந்த மாரி சொன்னனு சொன்னா
ம் அந்த பெரிம்மா என்ன சொல்லிருக்கு இந்த மாரி அந்த தம்பிக்கு இன்னொரு பொண்ணு பாத்துருக்காங்க அந்த பொண்ணு வந்துட்டு டீச் சர் வேலைக்கு போறாங்க அவுங்க வந்துட்டு எனக்கு வேலைக்கு போற மாரி தா வேணு வேண்டா ஃபுல்லா பேசி முடிச்சுட்டாங்களாம்மா ஜாதகோ பார்த்தாச்சாமா
அப்ப வேற ஏதாவது இருக்கூ வேலைக் கூ போகல அப்டின்னா அப்ப பணக்காரங்க தானே அப்ப அவரே வேல இதெல்லா கம்பெனி
ஏய் அதுதா சொல்றாங்க எங்க வீட்ல ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு தோட்ட தோப்பு எல்லாமே இருக்கு அவங்க பெரியமாவோட சொத்து இவங்களுக் தா வரும் அவங்க தாகத்தா பாட்டியோட சொத்து இவங்களுக்கு தா வரும் அப்படின்னுதா சொல்றாங்க கல்யாணமானக்கப்புற சொத்த ரெண்டா பிரிச்சிருவாங்க அப்படிதா சொல்றாங்க
ஆ
ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிருச்சாமா இல்ல இல்ல இல்ல இ இல்ல அதெலா சும்மா பண்ணது என்ன அப்றம் வந்துட்டு அவங்க வேலைக்கு போப்போ அந்த மாப்ளதா வேணும்னு சொல்ட்டாங்ளாம்மா உடனே எங்க பெரிமா என்ன பண்ணிட்டு போன் பண்ணி எங்கப்பா அப்ப நம்ம பொண்ணுக்கே பாக்லா அப்டின்னு சொல்லி நீங்க அவ வேலைக்கு போறத மட்டு நிப்பாட்டி வைங்க அப்டினு சொல்லிச்
உம்
அதனால எங்க அப்பாவு என்னைய வந்துட்டு அந்த இன்ட்ரியூ எங்கேயுமே விடல அது படிசேன்னு சொல்லும் போதே எனக் கடைசினு சொல்லு நா சொல்ட்டே நா இதுக்லா பண்ற ஆளு இல்லத்த
ஞாயித்துக்கெழம உங்க அத்த என்ன வந்தாங்க
ஞாயித்துக்கெழம எங்க அத்த வந்திருந்தாங்க யாரு எங்க அக்காயிருக்கால்ல அவங்க அம்மா தா அன்னைக்கு வந்துட்டு போனாப்ல அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அவன் கிட்டதா அன்னைக்கு சொன்ன அந்த போன மாச வந்தாங்கல யோஸ்ச்சு சொல்ற சம்பள முடிஞ்சக்கப்றம் அப்ப அவங்க வந்து கேட்டாங்க என்ன யோஸ்ச்சி சொல்றன்னு சொன்னியாமா அப்டின்னு நா வந்துட்டு ஆமா யோசிச்சு சொல்றன்னு சொன்னில என்ன அப்படின்னு கேட்டாங்க ஆமா எனக்கு அவர நேர்ல பாக்க விருப்பமில்ல வேண்டா அப்படின்னு சொல்ட்டே வந்துட்டு நேர்ல பார்ன்னு சொன்னாங்க நீங்க என் நம்பர் குடுங்க நா போன்ல பேசிக்கிற அவரு என்ன படிச்சிருக்காரு என்ன வேலைக்கு போறரு சொல்லுங்க நா நேர்ல போன்ல பேசிக்கிற
இதெல்லா ஓவரா இல்லையா ஒனக்கு ம்
ஏன் நா எதுக்கு நேர்ல பாத்து பேசணு நா போன்ல பேசிக்றன்னு சொன்ன கல் நேர்ல பாத்தா கண்டிப்பா எதாச்சு எதாச்சு
நீ ஏன் பேசுறன்னே சொல்ற
இவங்க வந்து பாக்கணு பாக்கணு ன்றாங்க பாக்கணும்னு சொல்றதுக்கு நா போன்ல பேசிக்றன்னு சொல்றல அது பரவால்லல
ஆ ஆ
இவங்க வந்து அந்த மாரி அவங்கது வந்து திருப்பி போன்ல எல்லா பேச வேண்டா நேர்லயே பேசுன்னு சொல்ட்ருந்தாங்க இப்ப வந்து எங்க அம்மாவ கூப்ட்டு எங்க அத்தைட்ட சொல அவர் என்ன படிச்சிருக்காரு முதல்ல தொ வேலை போறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே அத்தைக்கும் தெரியாது எங்க அம்மாவ கூப்பிட்டாங்க எங்க அம்மா கூப்பிட்டுேப்ப எங்க அம்மா இப்படி சொன்னாங்க இல்ல ஒரு வேலைக்குல போல இந்த மாரி ஒர்க்ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னுான் சொல்லிட்டாங்க
ஆ
அதுங்க இப்ப வேலைக்கு போலியா எனக்கு அப்ப வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீ இனும் வேலைக்கு போக கூடன்னனு சொல்றீங்க அப்பாவது வேலைக்கு போடல நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வே அதுல வேண்டாம் அப்ப நம்ம வந்துட்டு சொத்து இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல எனக்கு வேண்டான்னு அதுவே சொல்லி
அதுகூந்தா என்ன சொன்னாங்க
ஏ த் இன்னாத்திக் தெரியது ஒரு வேலைக் போறோன் இன்னாத்தி
இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அது இதுன்னு அப்டி இப்டின்னு சொன்னாங்க ஆட்டோ மொபைல் அது இதுன்னு சொன்னாங் புல்லா இப்ப வந்து வர்க் ஷாப் தூங்குறாங்க
நீ வேற இப்பக்குற கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு கூட போயிருப்பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேலக்கு போவாரு யார் வேல குடுப்பா இவுருக்கு
அதுதா எனக்கு தெரிஞ்ச ஏதோ பொய்யோன் தா தோணுது
அத்தைக்கும் தெரியாது அவங்க வேலைக்கி போலன் லா அப்போ இப்புடிக்கும் கேக்குறேன் இதுக்குமே ஏன் அவங்க வேற பொண்ணே பாக்குலையான்னு கேக்குறா அப்புவும் சும்மா சொல்லிருவாங்கன்ச்சி இருக்குறே அப்பயு சொல்ல மாட்டேங்றாங்க இல்ல அவங்க யாருமே பாக்ல அவங்க யார எதயும் பாக்ல அப்டின்னு
இல்ல இல்ல பாத்துருப்பாங்க கண்டிப்பா
ஏ அத்தா பாத்தது பொண்ணு வேண்டா சொல்லிருச்சுல்ல அதே
நீ மட்டுந்தா வேணுன்னு சொன்னதெல்லா அப்ப பொய்தா நீதா வேணுன்னு சொன்னது இது பண்ணதெல்லா
எனக்கு அப்புறம் வந்தே இந்த பொண்ணே பாத்துருக்காங்க அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதுனால தா சேரி போன்னே சொல்லிருக்காரு
ஓ சரி சரி அதுக்கப்றோ விட்ல
டான் சொன்னக்கப்றோ இந்த பெரிம்மா பேசுனக்கப்புறோ நீங்க வேணான்டான்னு சொல்டாரு போன வாரோ
இப்ப உங்க அப்பாவே அமைதியதா இருக்காரு உங்க
அத் அதுக்கு தா அத் அதுதா ட்டு துன் அடுத்த வாரத்துல ஒரு நாள் வர நா அப்புடின்னு சொல்லிருக்கே வரல அதுக்கு போன வரோ எங் அத்த தா வந்தாங் த்திட்டு சொல்ட்டே நீங்க அத்திட்ட கேப்போ இந்த மாரி எங்க அம்மா பாட்டி இல்லாத ப்ப அவருக்கு இன்னோரு பொண்ணு பாத்தோ அவ்ளோ தானே அது ஏன் ஏன்ட்ட மறைக்கனு நீங்க எதுக்கு மறைக்கனு அத சொல்ல வேண்டியது தான அப்டின்னு கேட்டே ப்போ உங்களுக்கு தெரியும் நீங்களு அஸ் சொல்லல அப்டின் நா சொன்னே இப்போ உங்க கிட்ட என்ன சொன்னங்க ஆனா தெரியு ஆனா வேலைக் போறதுல்லா எனக் தெரியாது அது பத்தி அப்பா கிட்ட பேசலா சொன்னாங்க
ஆ
எங்கி உனக்கு எப்புடி உனக்கு எப்புடி பொண்ணு பாத்ததுல்லா உனக்கு எப்புடி ஏன்ட்ட கேட்டாங்க நா அந்த ஆடி எடுத்து காம்சுருல்லான்னு நெனச்ச ஆண்ட்டுசைதான் அ இதுக்கு அது இன்னோரு நாள் வெச்சுக்குலா அப்புடின்னு சொல்ட்டு ட்டே அப்புடின்னு சொல்ட்டே
சேரி சேரி
ஆனா அன்னைக்கி எங்க அப்பாக்ட்ட கூப்டு பேசினேருக்காங்க என்ன பேசுனாங்கன்னு தெர்ல
யாரு கிட்ட
எங்க அப்பாத்த கூப்ட்டு பேசிருக்காங்க எங்க அத்த
ஓ சரி சரி அது வந்து இதா ஆகலையா
அது வந்து பேசுனாங்க தெரியல நா அந்தானிக்கு எங்க அத்த கூட எங்க அத்த வீட்டுக்கு போயிலாம் நினைச்சிட்டேன் ஞாத்து கிழம
வ
ஆ செரி வேண்டா
இல்ல இது வர வந்தப் ப சொன்னாங்களா வீட்டுக்கு வானு
ஆஹா இல்ல கூட்டே இதே நா அளவுக்கு பேசவே இல்லைங்க அத்த ஒரு எளவுக்கு போனு சொல்டு வந்து சாப்டாங்க சாப்பிட்டு பேசுனாங்க அப்பதான் நாங்க எந்த வேலைக்கு போல அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் கிளம்பு போயிட்டாங்க போயிட்டு திருப்பி வந்த ப்போ நான் வந்துட்டு ஏ என்கிட் ட மறைச்சிங்க ஒரு பொண்ணு பாத்துன்னே நா சொல்லல நீ தனே எதுக்கு மறைக்கணு சொல்லிட்டாங்க நிறைய விஷயம் மறைக்கிறாங்க என்ட நீங்க என்ன பேசுனாலும் அவ கேட்கனு அதான் தெரில அவ என்ட நறைய விஷய மறைக்கிறாங்க நீங்க என்ன பேசுனாலும் அவங்க கேட்க மா ட்டாங்க அவர் அந்த பேமா பேச்சு தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங் அத்தை எங்க அத்தைக்கு நா போறே பேசலலனன்ட்டு என்ட மறச்சாங்க என் அத்த கொன்ன போறதுக்கு பேசவே இல்ல அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நா ஒரு மாரிதா இருக்கேன் அப்டின் டு ஆமா அப்பாட்ட பேசேன் எனக்கு சொல்ட்டு போயிட்டாங்க நா சேரிங்க அப்டின்ட்டு
ம் நீ உங்க அக்கா கிட்ட சொல்ல வேண்டிதான இதெல்லாம்
சொல்லணும் நான் அத்த அக்குப்படி பேசவே இல்ல போன வாரம் பேசுனே அப் சொல்லல
இப்ப உங்க அம்மா என்னதான் சொல்றாங்க
அதுக்கென உள்ளால போய் போயா பேசிட்டு இருக்கு மாத்தி மாத்தி ம்
அப்டி உங்க அம்மாக் டெரக்டா கேக்க வேண்டிய தான
என்னென்னு
ஏ வந்து மறக்கிறீங்கன்னு
அதான் அதான் இங்க ஒருதங்க சொந்தக்காரங்க இருக்காங்கனு சொன்னாங்களே எங்க அப்பா சொந்தக்காரங்கட்ட எப்டி சொல்ற நல்ல பையன்ட்டு அவங்க பெர்ல கேக்குறாங்க நம்ம என்ன வேலை பாக்குறாரு அப்படின்ட்டு அவங்கட்டு கேட்டுட்டு சொல்றாங்கள என்ன கேட்டு சொன்னாலும் அவங்க வேலைக் போகலைன்பே
ம்
கே கேட்டு சொல்றோம் கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சரி பேசட்டோம் திருப்பி பேசலாம்னா அந்த ஆடியோ போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு
செரி செரி சாப்டியா
உம் சாப்ட்டேன் உங்க அம்மா வேலைக்கு போய்ட்டாங்களா
ஆ வேலைக்கு போயிட்டாங்க
ம் கூப்ட்டால அவ தா இது சுந்தரபுரம் போணும் கல்யாணத்துக்கு போயிட்டாலா
இல்ல இல்ல போயிட்டா கல்யாணம்லாம் முடிஞ்ச்சு
ம் ஃபோட்டோல எதுமே எடுக்ல அனுப்னாலா
இல்ல அனுப்ல அனுப்ல கல்யாணம் முடிஞ்சுன் சொன்னா
ம் வரமோ
தெர்ல நா எது கேட்டுக்ல
அடுத்த வாரோ அங்க போணுன்டி பாஸ்போட்டுக்கு
அ செரி மறந்துறாத
ம் ம் ஞாபக இருக்கு
ம் எல்லாமே ஒ ஒரிஜினல் இருக்குதான
ம் மார்க்ஷீட்டு ஆதார் காடு இதெல்லாதான
ஆமா
ம் அப்புறோ அந்த இது அப்ளை பண்ணப்ப ரிசல்
ஆமா அத பாத்துதா உன்ன உள்ளேயே வுடுவாங் க
ம் நீ வேற எதோ வருன் சொன்ன
புரில
வேறெதா வருன் சொன்ன அன்னி
அதெல்லா ஒண்ணு வராது சும்மா ஒன் பண்ண
பேமெண் பண்ணதெல்லா அன்னைக்கே வந்துருச்
ம் ம் ஆனா எனக் வெறு அந்த இது மட்டு தா வந்துச்சு வந்ச்சு மெய்ல்லா வராதா
மெய்ல்லா ஒண்ணு வராத்
கரெக்டா போட்டிய மொதல்ல
எ தேவ இல்லாம் பண்ணாத நா வேனுனேதா உன்ட்ட பேஸ்துக்காக பண்ணன் சொல்றன்ல
நீ அத அனுப்பும்போது நா பாத்தே அதா நீ அது மாத்தி போட்டியோ அப்டின் நா நென்ச்ச
இல்ல இல்ல செரி அப்பறமேல் கூப்புடுடுறே
ம் செரி